ல்கம்
க்கம்மா நல்லாருக்கியா
ம் நல்லாருக்கேங்க நீங்க நல்லாருக்கிங்ளா
ஓகேமா ஃபைன்
இன்னைக்கு ம் சொல்லுங்க
ஸ்டார்ட் பண்ற இன்னைக்கு வந்து அ சிறு வயது குழந்தைங்கள்ல இருந்து ஒரு அடல்ட்டு குழந்தை வரைக்கு அவங்ள நம்ம எப்படி கையாளணு எப்படி அவங்க கிட்ட பேச பேசி பேசணு அவங்களுக்கு எப்படி நம்ம நெறையா விஷயங்கள் சொல்லி தரணுன்றத பத்தி பேசலா
கண்டிப்பாங்க
சரிங்ளா ஆ இப்ப வந்து ரெண்ட்ர வயசு கொழந்தன் வெச்சுக்கோங்க அந்த கொழந்தைகிட்ட வந் து அப்பா அம்மா தக்கி தக்கிதா பேசு அந்த கொழந்த அந்த கொழந்தைய வந்து நம்ப ட்யூன் பண்ணனு இப்படி பேசுமா அப்படி பேசுமா அது ஒரு நாய்மா நெலாமா அதோ அங்க பாரு பூன குட்டி போகுது பாரு அந்த மாரி எல்லா சொல்லிதா அதுக்கு வந்து எப்படி பேசணுங்கிறத நம்ம லேர்ன் பண்ணணு ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுறாங்க ஒண்ணு கொழந்தைய வந்து ஆயா பாத்துக்குது இல்லன்னா குழந்தைகள் காப்பத்துல கொண்டு போய் விட்டுர்றாங்க அங்க என்ன பண்ணுவாங்க டைமுக்கு டைம் சாப்பாடு மட்டு குடுத்து கொஞ்ச நேர வெளையாட விட்டுட்டு பசிச்சா உணவு குடுத்துட்டு போய் படுத்துக்கோங்கோன் சொல்லிர்றாங்க யாரு பேசுறது இல்ல அதனால நெறைய கொழந்தைங்களுக்கு பேச்சே வர்றதில்ல அப்பற இவங்க என்ன பண்றாங்க இதெல்லாம் இதெல்லா உட்டுபுட்டு நேரா ஸ்பீச் தெரபிக்கு போறாங்க பாருங்க எ கொழந்த பேசுலங்க என்னன் கொஞ்ச பாருங்க அப்டின்னு சொல்லி அங்க போய் பணத்த விரயம் பண்றாங்க அ கூட்டு குடும்பமா இருக்கும்போது தாத்தா பாட்டி அத்த சித்தப்பா பெரிம்மா சித்தி இவங்கல்லா நீ போமா நாங்க பாத்துக்றோன் வாங்க கொழந்த கிட்ட பேசுவாங்க சீக்கர பேச்சு வரு நட வரு ஆனா இந்த மாரி லோன்லியா இருக்கும்போது கொழந்தைங்கள வந்து கவனிக்க தவற விட்டுடுறாங்க அது வந்து அ அஞ்சு வயசுக்கு அப்பறந்தா தெரியறது அந்த கொழந்தைக்கு என்னென்ன ப்ராப்ளம்லா இருக்குன்னு
நிச்சியமா அதே மாரி பாத்திங்கன்னா அந்த சின்ன வயசு ல மொபைல் குடுக்கறத வந்து தவிர்த்துட்டு இந்த மொபைல் குடுத்துட் டு அந்த பொம்ம பேசுறத எல்லா தவிர்த்துட்டு அந்த நம்ம நம்ம சின்னதா இருக்கும் போதெல்லா பாத்திங்கன்னா இந்த அட்டப்படமெல்லா வெச்சு இது இது எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் இது வந்து விலங்கு படங்கள் நா வந்து என்னுடைய மகனுக்கு அப்டிதா சின்ன வயசுல சொல்லி குடுத்த
ம்
பழங்களோட பிச்சர் காய்கறிகளோட பிச் சர் விலங்குகளோட படங்கள் இதெல்லா நம்ம வந்து புக் ஷாப்ல வாங்கிட்டு வந்து வெ ச்சு அது ஒவ்வொன்னா வந்து நம்ம சொல்லி தரும்போது அந்த குழந்தைகள் நம்ம பேசுறத பாத்து அந்த குழந்தைகளு வந்து பேச ஆரம்பி
ஆ
சோ அந்த மாதிரி இயற்கையான செயல்பாடுகள் எல்லா செய்யும் போது நிச்சயமா அந்த கொழந்த வ த்து ஆ மொழித்திறன் வந்து அதிகரிக்கு
ஆமா
அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு வயசுக்கு மேல அதே மாரி அந்த கெழந்தைகள் எந்த மொழி கத்துகிட்டாலு சரி அது தமிழா இருந்தாலு ஆங்கிலமா இருந்தாலு ஹிந்தியா இருந்தாலு எதுவா இருந்தாலுமே அத டெய்லி பிராக்டிஸ் வந்து அதுக்கு தரணு
ஆமா
சிறு வயதிலேயே அந்த மொழி திறன் வந்து முழுமையா நம்ம கத்துக்கிட்டோக்கு கத்து குடுத்துடோ அப்டின்னா அந்த நம்ம வந்து ட்டு சொல்லுவாங்கல்ல அந்த சிறுவயதில என்ன பதியிதோ அதுதா அவுங்களுடைய ஆயுட் காலம் வரைக்கு அவுங்களுக்கு இருக்கும்ன் சொல்லிட்டு சோ நம்ம அந்த அஞ்சு டூ பத்து பசுமரத் தாணி போல ஆனால அந்த அஞ்சு டூ பத் த்துக்குள்ளயே நம்ம எவ்ளோ மொழிகள் அவுங்களுக்கு கத் த்து தர முடியுமோ அவ்ளோ மொழிகளையு மொழிகள் கத்து தரதவிட பேச்சு மொழி எழுத்து மொழி ரெண்டுலியுமே அவுங்களுக்கு புலமையோட வர்ராங்களா அப்டிங்கிறது பெத்தவங்க வந்து கண்காணிச்சிட்டாங்க அப்டின்னா கண்டிப்பா பல மொழிகள் வந்து அவுங்க கத்துக்குவாங்க
ஆ அதே மா ஆ அதே மாதிரிமா இப்போ அ எல் கேஜி யூ கேஜி படிக்கிற கெழந்தைங்கன் வை அது கெழந்தைங்களோட உலகமே வேற பெரியவங்களோட உலகமே வேற அந்த கெழந்தகிட்ட போய் இன்னிக்கு என்ன பண் சொன்னி குடுத்தாங்க பக்கத்துல எந்த பைய உக்காந்துன்ருந்தா என்ன பேசினீங்க சண்ட போட்டீங்களா சாப்பிட்டீங்களா இப்பிடி எல்லா கேட்க கூடாது
ம்
அந்த கெழந்தைக்கு வந்து சீன் ஆய்டு என்ன இது எப்ப பார் எப்டி கேக்குறாங்க அப்டின் சொல்லிட்டு போய்டு வேற விதமா கேக்கணு அவுங்களுக் அவுங்களோட மொழியில கேட்கணு இன்னிக்கு ந இன்னிக்கு ஸ்கூல் நல்லா இருந்ததா நல்லா விளையானீங்களா எல்லா நல்லா சாப்ட்டீங்களா ஃப்ரரென்ஸ் எல்லா நெறைய கடச் டாங்களா அப்டி பேசும்போது அந்த கொழந்தைக்கு ஆர்வமா வந்து ஆமாமா இன் கி இந்த பைய ஏ கூட புதுசுப்பா ஒரு பைய வந்திருந்தாமா அவ ஏ கிட்ட பேசினாமா ரொம்ப நட்பா ஆயிட்டோமா ஆ எனக்கு சாக்லேட் கொடுத்தாமா நா அவனுக்கு லாலிபாப் குடுத்தேமா அப்பிடி போகு அந்த மாரி அ இல்லன்னாக்கா அது என்ன ஆயிடு டெய்லி வந்து ஸ்கூல்ல இன்னிக்கு இந்த பைய அடிச்சா அந்த பைய கிள்ளினா அந்த பொண்ணு என்ன தள்ளிவுட்டது இது கொறபாடு உள் கொறபாடே பேச ஆரம்பிச்சிருவாங்க அத தவிர்க்கணுன்னா நாம வந்து கொழந் ந்தைங்க லெவலுக்கு எறங்கி அவங்க சைக்காலஜிக்கு தகுந்தா மாதிரி அவுங்க அவுங்களுக்கு வந்து இப்பிடி பேசினா இப்பிடி பதில் வரு நமக்கு அப்பிடின்னு புரிஞ்சுண்டு பேசும்போது அந்த கொழந்த வந்து ஆர்வமா பேசும்
நிச்சயமா கண்டிப்பா அதே மாரி வந்து பாத் த்தீங்கன்னா இப்ப கொழந்தைகளாகட்டு பெரியவங்களாகட்டு வெளியில போயிட்டு வராங்கன்னா காலையிலந்து ந இரவு வரக்கி என்ன நடக்குது அப்பிடிங்கறது ஒரு சிறு கலந்துரையாடலாவது வீட்ல வந்து இருக்கணு அதாவது அதுல வந்து குறைகள் நீங்க சொல்ற மாரி குறைகள் சொல்றத வந்து என்கரேஜ் பண்ண கூடாது அந்தக் கொழந்தைக்கு நடந்த நிறைகள் அதாவது இவுங்க இந்த பாடம் சொல்லிக் குடுத்தாங்க இன்னைக்கு இந்த டெஸ்ட் எழுதுனே இதுல நா இவ்ளோ மார்க் வாங்குனே
ம்
இந்தப் பழக்கத்த வந்து குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலேயே பழக்கி விட்டுட்டோம்னா அவுங்க டீனேஜ்ல வரும்போது நல்லது கெட்டது அவுங்க வாழ்க்கைல என்ன நடந்தாலு அத பெற்றவர்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருவாங்க
அதா அதா
நெறைய பெற்றோர்கள் அத செய்ய தவறதுனால அந்த குழந்தைய சில வீட்லல்லா பாத்தீங்கன்னா பெத்தவங்க வந்து குழந்தைங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க
ம் ம்
அப்ப அந்த குழந்தைக என்ன பண்ணு தவறான நட்பு வட்டாரத்துல போய் சிக்குறது அல்லது கைபேசில போய் அடிமையாகுறது தவறான வெளையாட்டுகள்ல போயி ஈடுபடுறது அந்த மாதிரியானதெல்லா பண்ணிருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூ டாது நல்லதோ கெட்டதோ பெற்றவர்கள் வந்து குழந்தைகளுடைய டீனேஜ் வயசுல வந்து அவர்கள் தோழிகளாகவோ அல்லது நண்பர்களாகவோ மாறிரணு அவுங்க கூட வந்து அவுங்க லெவலுக்கு எறங்கி வெளையாடணு இப்ப என்னுடைய பையே வந்து பதினொன்னாவது படிக்கிறா
ம்
ஆனா ஆனாலு என்னுடைய கணவர் வந்து அலுவலகத்துலருந்து வந்ததுக்கப்றோ பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே கிரௌண்ட்ல வெளையாடுற மாரி ஆ வெளையாடுவாங்க கராத்தே பண்றே அது பண்றே இது பண்றேன்னு சொல்லிட்டு இவனுடைய வயசுக் க்கு எறங்கி அவரு கூட வெளையாடுவாரு
ஆ யா
அப்ப அதே மாரி நா ஸ்கூல்லருந்து கூட்டிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல என்ன நடந்ததுங்கறது வீட் டுக்கு வரதுக்குள்ள மொத்தமா சொல்லிருவா
அ
ஷார்டா சொல்லிருவா அப்போ ஒரு சின்ன விஷ் யோ நடந்தா கூட அத வெளிப்படையா பேசுற பழக்கோ இருக்கும்போது அவுங்க மனசுக்குள்ள இப்ப எதாவது ஒரு இருக்கமே வருது தொடர்ந்து படிக்கிறாங்க முடியல அவுங்களுக்கு ஏதாது ஸ்ட்ரெஸ்ஸாருந்தா கூட அத நம்ம கிட்ட பேசி தீ்த்துக்குவாங்க
நிச்சயமா
நம்ம இல்ல அப்டியெல்லா நீ பேச கூடாது என கேக்குறக்கெல்லா நேரோ இல்ல அப்டின்னு நம்ம ஒதுக்கிட்டோம்னா ஏன்னா இப்ப பெரியவங்களுக்கே வந்துட்டு தொடந்து வேல செய்யு போது நெறய மன அழுத்தங்கள் வருது அதுக்கு மே முக்கிய காரணோ என்னன்னா அவுங்களுக்கு மனசு விட்டு பேசுறதுக்கு ஆட்கள் கெடையாது
ம்
அப்ப அந்த மாரிருக்கு போது அவுங்க என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா கைபேசில போயி தன்னுடைய நேரத்த கழிக்கும் போது அதுக்கு அடிமையாயிடுறாங்க
அதா அதா அதே மாதிரி பசங்களுக்கு வந்து பொண்ணாருந்தாலு சரி பையனாருந் தாலு சரி அவுங்க என்ன சொல்றாங்களோ நம்ம அத கேட்டுக்கணுமே ஒழிஞ்சு அட்வைஸ் பண்ணக் கூடாது அட்வைஸ் பண்ணிட்டோனா அடுத்த செகண்ட் எழுந்து போயிடுவாங்க
நிச்சயமா
அதே மாரி இப்ப ஏதோ ஒண்ணு சொல்றோன்னு வச்சுக்கோங்ளே ஆ இப்ப எங்ளுக்கு அ படிப்புல வந்து எனக்கு எப்புடி இருக்கற்தா ஆ நாங்களா அந்த காலத்துல படிக்கும்போது அப்டின் ஆரம்பிச்சோனா அவுங்ளுக்கு சழிப்பாாய்டுறுது ச்ச ஸ்கூலதா இப்டி பண்றாங்கனா வீட்டுக்கு வந்தாலு நம் நம்ளோட விஷ்யத்த காது குடுத்து கேக்க மாட்டேன்ட்றாங்க இவுங்க என்னமோ இவுங்க ஒலகத்துலயே இவுங்க அந்த காலத்து ப ம் இது பேத்த பெருமையே பேசின்ட்ருக்காங்க இன்னைக்கு கரண்ட்ல நமக்கு அங்க என்ன பிராப்ளம் நடக்கறது அத நம்ம எப்டி நம்ம பேஸ் பண்றோ பேஸ் பண்ண முடியாம எவ்ளோ பேர் தவிக்கிறாங்க அதப்பத்திலா இவ்ங்க கண்டுக்க மாட்டேன்ட்றாங்களேன்ட்டு வெறுப்பு வந்துரு இதுனால என்ன ஆய்டுறுது அவனால வந்து படிப்புல வந்து கான்ஸ்ட்ரேஷன் பண்ண முடில ஏனா வீட்டுக்கு வந்தா வீட்ல நம்ள கேர வெறு துணிமணி வாய்ங்க்குடுத்து சாப்பாடு போட்டு சாப்ட்டியா அ வெளையாடினியா அ வேற எதா பொ புக் வேணுமா நோட்டு வேணுமா இது மட்டு மிஷின் மாரி கேக்குறாங்களே ஒழிஞ்சு ஆமா அங்க என்னன்னல்லா சஃபர் ஆறோன்றது சொன்னா அது காது குடுத்து கேக்க ஆள் இல்லையேன்னு மன ஒளச்சலுக்கு ஆளாய்டுறாங்க பசங்க
கண்டிப் பா அதே மா
ஆம்பள பசங்க கூட ஃபிரெண்ஸ் மூலிமா நல்ல ஃபிரெண்டு கெடச்சிட்டாங்கனா ஷேர் பண்ணிக்கிறாங்க இதுவாய்டுது இந்த பொம்பள பசங்கதா ரொம்ப பாவோ எதுவுமே வந்து யார்கிட்டயு பே பேசுனா நாளைக்கு அவ நம்மள பத்தி என்ன பேசுங்களோ இன்னொர்த்திக்கிட்ட போய் நம்மள பத்தி என்ன சொல்லுங்குளோன் பய்ந்து பய்ந்து காலத்துக்கு பயப்புட்ற மாரியே அதுங்க வாழ்க்க போய்டுது
நிச்சயமா நிச்சயமா
ம்
அதே மாரி வந்து பாத்தீங்க அப்டினா அந்த குழந்தைகள்கிட்ட எதாது ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சா கூட அதாவ்து கலகலப்பா இருக்க வேண்டிய குழந்தைகள் அது டீனேஜா இருக்கட்டு எந்த வயசா இருந்தாலு சரி திடீர்னு ஒரு நாள் கவ்லையா இருக்காங்க யார்ட்டயுமே பேசுல பண்லனா பெத்தவுங்க தா தானா போயி முன் வந்தாதா அந்த குழந்தை கிட்ட பேசணு எப்பவ்மே கலகலப்பா இருப்பியே இன்னைக்கு ஏன் உம்முன் இருக்க ஏன் யாராவ்து மிஸ் திட்னாங்ளா அதாவ்து இல்ல யார்கிட்டயாவ்து யாராது சொன்னு அதாவ்து அந்த குழந்தைனுடைய ம மனசுல என்ன இருக்கு அப்டிங்கிறத வெளில கொண்டு வந்து நம்ம அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து குடுக்கும்போது ஆ அந்த கொழந்தைக அதுல இருந்து விடுபற்றுவாங்க ஏனா நம்ம காலத்துல வந்து பாத்தோ அப்டினா டீச்சர்ஸ் எல்லா திட்டுனாலு அத வந்து நம்ம பெருசா எடுத் துக் மாட்டோ ஏனா திட்டுவாங்க அடிப்பாங்க நம்மளா வந்து அப்டிதா வளந்தோ பட் ட இந்த காலத்துல ஸ்கூல்ல வந்து பெரும்பாலு டீச்சர்ஸ் வந்து திட்றது கெடையாது ஒரு சில இடங்கள்ல போகும்போது ம்
இல்ல நீங்க சொல்லிடுங்க
போகும்போது அவுங்க அந்த மாதிரி திடீர்னு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அது அவுங்குளுக்கு எப் டி ஹேண்டில் பண்றதுன் தெரியறதில்ல அப்ப நம்ம வந்து இல்லப்பா இது வந்து அ ஒ ஒரு சில டீச்சர்ஸோட இயல்பு ஒவ்வொருத்தரோட இயல்பு ஒவ்வொரு மாரி இருக்கு ஒரு சிலர் அன்பா சொல்லுவாங்க
ஆமா
ஒரு சிலர் பெரிய பசங்கலலா ஹாண்டில் பண்ணம் போது ஆ கோவமா சொன்னாதா பசங்க கேப் பாங்க அந்த மைண்ட் செட்ல இருப்பாங்க அது எல்லா த்தியுமே நீ வந்து சகஜமா எடுத்துக்கனு அத மனசுக்குள்ள ரொம் ப உள்ள வந்து கொண்டு போ கூடாது அப்டிங்ற மா திரியான அந்த பக்குவத்த நம்ம குடுத்துட்டோ அப்டின்னா அத அவுங்ளுக்கு பெருசா வந்து ஹர்ட் ஆகாது
அதே மாதிரி நம்ம நாம்ம இப்ப டீச்சர்ஸ்லா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தா இருக்காங்க யாரு வந்து நா டீச்சர் நீ ஸ்டூடண்ட்டு அந்த மாரிலா இல்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அ பசங்களோட மனசுக்கு தகுந்தா மாரி மைண்டுக்கு தகுந்தா மாதிரி போய்க்குறாங்க சரி சரிப்பா பரவா இல்ல அடு ஸ் டெஸ்ட்ல எடுத்தரலா பா மார்க்கு நீ எ ஓரி பண்ணிக்குற இன்னு கொஞ்சோ எஃபோர்ட் போட்டா நீ நல்லா படிப்பியே அ உனக்கு எதுனா ப்ராப்ளோனா என்கிட்ட நேரா வா நா ஃப்ரீயா இருக்கு போது உனக்கு சொல்லி தரே அப்டின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்றாங்க அப்ப அந்த கொழந்தைக்கி நம்ம இந்த ப இதுல ஃபெயில் ஆயிட்டோன்ற அந்த ஃபீலிங் இல்ல ஐயோ நம்ம நே நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதா டவுட்னா நிச்சியமா நம்ம மிஸ்ஸு சொன்ன மாரி அவங்க ஃப்ரீ டைம்ல போய் கேட்டு தெரிஞ்சிக்கலா நம்ப அடுத்த தடவ இதுல வந்து ஃபேயில் ஆக கூடாதுன்ற அந்த மனப்பான்ம வரு பேரண்ஸு பசங்க எப்டி படிக்குறாங்க என்ன மார்க் எடுக்குறாங்க நெஜமா படிக்குறாங்களா பொய் சொல்றாங்களா எல்லா டெஸ்ட்லயு எப்டி மார்க் எடுக்குறாங்க சும்மா ப்ரோக்ரஸ்ல கையெழுத்து போட்றது மட்டு பேரன்ட்ஸ் வேல இல்ல போயி விசாரிக்கணு
நிச்சயமா நமக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோ நன்றி வணக்கம்
ஓகே மா நன்றி